கேக்குதுங்ளா
கேக்குதா என்ன பண்றீங்க
உம் சேரி சேரி
என்ன பண்றீங்க
ந நா நா சும்மாதா இருக்கே நீங்க
அப்டிங்ளா நானு சும்மாதா இருக்கே அந்த கோன் வெச்சு போட்டுட்டு இருக்குறே
ஓ போஸ்
உம் சாப்ட்டிங்ளா
ஓ சாப்ட்டே சாப்ட்டே எங்க வீட்ல வந்துட்டு சிக்கன் பிரியாணி
உம் அப்பலதா புதினா சாப்பாடு மாரின்னு சொன்னீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க
ஸ் இல்ல அந்த மாரி பண்ணா ஆரம்பிச்சோ டக்குன்னு எங்க அப்பா வந்து டக்குனு உள்ள சிக்கன் எல்லா போட்டாரு
எப்புடிங்க புதினா சாப்பாட்ல யாருங்க சிக்கன் போடுவா பொய் பேசாதீங்க பொய் பேசுப்ப ஒரு ஒரு மாரி பேசுறீங்க நீங்க
நீ, பிரியாணி தின்னாலு இந்த சிக்கன்ல இது புதினாலா
ஓ உங்களுக்கு ஆச ஓ நீங்க பிரியாணிலம் சாப்ட்டதே இல்லல்ல அ துனால உங்களுக்கு பிரியாணி பிரியாணினு தோணுது
அப்டியெல்லா கெடையாதுங்க நீங்க சும்மா சிரிச்சிட்டே இருக்காதிங்கங்க
ஒரு மாரி இதா பண்ண கஷ்டப்படாதீங்க நா ஏதோ பண்ணி வாங்கி தரே நாளைக்கு அந்த இதுல நல்லாதா இருக்குன்னு நெனைக்கிறே அந்த மாரி
ஏ உங்க தொண்ட ஒரு மாரி இருக்கு எனக்கு ஃபுல்லா எது ஃபுல்லா இது தண்ணி சாப்ட்டு சாப்ட்டு இப்டி ஆயி
கட்ட கட்டியா அந்த வெள்ளக்கலர் கட்டி கட்டியா இருக்கும்ல
ம்
அது பேர் கூட ஏதோ சொல்லுவாங்க எனக்கு தெரில அத போட்டு நல்லா குடிச்சுட்டேங்க அதனால சேரல கடைசில ஒரு இது வேற குடிச்ச சோடா அதுலயு எ ஃபிரெண்ட் ஒருத்தவங்க புடிங்கிதா குடிச்சாங்க அவங்கல்லா நல்லதா க்காங்க தெம்பா குண்டா நமக்குதா இப்டி ஆயிடுது
சேரிங்க, இப்டி சும்மா சிரிச்சுகிட்டே இருக்காதீங்கங்க
சேரி சேரிங்க இன்னைக்கு ஒண்ணு ஆச்சு என்ன தெரிமா இப்ப நா படுத் துட்டு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தங்க இன்னோரு ஃப்ரெண்டு கூட அப்ப திடீர்னு எங்க பாட்டி கத்துற சவுண்ட் என்னாச்சு அப்டின்னு அந்த ஃப்ரெண்டு பேசி முடிச்சுட்டு அந்த ஃப்ரெண்டோட ஃபோன வச்சுட்டு போய் பாத்தே
ம்
பாத்தா கத்திட்டு இருந்தாங்க என்னடா ஆச்சுன்னு பாத்தா வாசல்ல வந்து செப்பல் விட்டுவச்சிருக் கோ எ தம்பி அத நம்ப லைட்டு போட்டுதானங்க போனு வெளிய போறவங்க
ஆமாங்க
அது லைட்டு போட போய் கால் தடிக்கி கேட் மேல விழுக போயிட்டாங்களாமா அப்படி சொல்லி இன்னொரு தடவ யாராச்சு செப்பல் வாசல்ல வச்சா தூக்கி காட்டுக்குள்ள போட்டுருவாங்களாமா
இன்னொன்னு ஆச்சுங்க எங்க வீட்ல நா வந்தேங்க வந்தோன வண்டியாரோடதுன்னு பாத்துட்டு இருந்தாரு
உங்க அப்பாக்கு அந்த எடத்துல உங்க அப்பாக்கு நிக்கிறக்கே வண்டிக்கு எடோ இல்ல நீங்க எப்டி நிப்பாட்டுறீங்க
இல்ல இல்ல அதெல்லா மூலைல நிக்க வைக்கலா அது சொந்த வீடுதானே
ஓ ஓகே ஓகே இப்டி பேசுறீங்களா சேரி சேரி
ஆ அதனால நிப்பாட்டிக்கலாங்க யாரு எது கேட்க மாட்டாங்கங்க அப்போ சொல்றத கேளுங்க எங்க தாத் வந்துட்டு கேட்டாரு யாரோட வண்டி அப்டின்னு கேட்டாரு இந்த மாரி என்னோட ஃப்ரெண்டு வண்டி
உங்க தாத்தா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஆனதுக்கு ஒரு சி பி சி ஐ டி மாரி ஆயிருக்கலா படிப்பு இருந்தா ஆயிருப்பாருன்னு நெனைக்கிறே
சொல்றது கேளுங்க தேவல்லா பேசாதீங்க இந்த மாதிரி கே ட்டாருங்க சொல்லிருக்கேங்க எதுக்கு அப்டின்னு கேட்டாங்க நாளைக்கு போகறக்குன்னு சொன்னே அவரு என்ன நெனைச்சாரு இன்னைக்கு நம்ம ஒரு வேல கேக்குற போகணும்ன்னு சொல்லியிருந்தன்ல வீட்ல போகல போலன்னு கேட்டு நெனைச்சுட்டு ஆ அதுக்கப்புறோ போகலையா நாளைக்கு போறியான்னு கேட்டாங்க இல்ல நா கல்யாணத்துக்கு போறே அப்டின்னு சொன்னே அதுக்கு கல்யாண துக்கா நீ கேட்க மாட்டியா சொல்ற பேச்சு அப்டின்னு கேட்டாரு நான்ட்டு சொன்னே அப்பாவே செரின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னேன் இப்படித்தா உங்க அப்பா பண்றாரு உங்க அப்பா சொல்றாரு நீ கே இருக்கணும்னு நா வந்து உன்ட்ட பேசுனா நீயு நானு தா வந்து சங்கடோ மாயிக்குரோ உங்க அப்பா வந்து கடைசியில உங்கிட்ட நல்லவராயக்கிறாரு இனிமேல் நா உங்க அப்பாவை நம்பி எது பேச மாட்டே நீ வாச்சு உங்க அப்பா வாச்சுன்னு சொல்ட்டு இருக்காரு நானு சந்தோஷம்னு விட்டுட்டே
எப்டியு உங்க வீட்ல விட்டுட்டா பரவால்ல திடீர்னு அப்டி பேசுவாங்க திடீர்னு பேய் சேர்ந்துக்கிறவங்க இன்னொன்னு ஆச்சுங்க எங்க வீட்டு்ல இப்போ என்னாச்சு எங்க அப் அப்பா வந்து தூங்கிட்டுதா இருந்தாருங்க எங்க அப்பானால தூங்கமுடியல படுத்து ஏன்னா அந்த கையில இதயிருக்குன்னு சொன்னேல்ல
ஆமாங்க
அதனால இதாச்சு அப்போ எங்க அப்பா சேர்லயே தா உக்காந்துட்டு அப்டியே தூங்கிட்டாருங்க அவர் தூங்குறவர வேயிட்பண்ணு தானு எங்க பாட்டி கட்டுல படுத்திருந்தாங்க சும்மா எங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிட்டே இருந்தாங்க எங்க அப் ப்ப அமைதியா படுக்கூறிய இலையா வெளிய தொரத்தட்டுமா கத்திட்டாருங்க சரி திருப்ப சரியான சிரிப்பு அமைதியா இந்த சைடு தல வச்சு படுத்தாங்க எப்பயுமே இந்த சைடு தலைவிச்சா அந்த சைடு காழ்னிட்டி எங்க அப்பா காத்தா பக்கத்துல அந்த சைடு மாறிட்டாங்க அந்த சைடு தலையிம் இந்த சைடு கால் வச்சு படுத்திருக்காங்க இது தேவீங்களா அப்டி தூங்குறவங்கல விடுவான விடவே விட மாட் டாங்க
இன்னொண்ணுங்க எங்க தாத்தா சொல்லுங்க
எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த ஒரு அக்கா இருக்குங்க
சேரிங்க
நா வந்து அந்த அக்கா ஐயோ திட்டு வாங்கலே திட்டு வாங்குறாங்க எங்க பாட்டி திட்டு வாங்கா ஏதோ பண்ணிருப்பாங்க போல அதுக்கு நீ படுமா ஏமா இப்டி பண்றேன்னு எங்க வீட்டுல கத்திட்டு இருக்காங்க எல்லா
சரி உங்க கூடப்புறந்தாக்கா எங்கே
இருங்க அததாங்க உங்ககிட்ட சொல்லணும்ணு நெனச்சே அப்ப கூட எ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தே நா வந் எ நா வந்து இப்போ அக்காதனோ பேசுறே ஏ தங்கச்சி தா உங்க கூட ஃப்ரெண்டா வந்து இப்பக்கூட வந்தா நீங்களநெனச் ங்கங்க தங்கச்சுக்கிட்டு காசு இல்ல அப்படியிப்படின்னு பண்றீங்களாமா
சேரி அப்ப நீங்க அனுப்பிருக்கலால்ல
அதுதா அதுதா நானே வந்து ஒன்றலட்சோ சம்பாதிக்கிறேங்க நா சம்பாதிக்கிற காசுல நா வீடு கட்டிட்டு இருக்கே ஒன்னு அதுக்கு ஒரு இன்கம் மாரி போயிருது மாசோ மாசோ எங்க அப்பா வேற வீட்ல இருக்காரா அதனால எப்படி இது இதுக்லா பண்ண முடியல அவுஸ் ஓனர் வேற வீட்டு விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க எங்க போறதுன்னு தெரியல அந்த நெலமையிலு என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு இனைக்கு வந்தா ச் அதுக்கு அந்த இந்த புள்ள ஒரு மாரி ரொம்ப பேச்சுதாமா
எங்க புள்ளைங்க
அந்த அ அந்த ஊர் பேர் கூட தெர்லங்க அந்த ஸ்கூட்டி கூட ஒண்ணு வச்சுருக்குலா அந்த பொண்ணு
ஆமாங்க காந்தி பார்க்குங்களா
கொஞ்சோ ஹைட்டா முடி கூட கிப்பி மாரி இருக்கும்லங்க
ஆமாங்க
அந்த புள்ள ஒரு மாரி பேசுதா
செரிங்க செரிங்க இங்க வந்து பேசாம பாத்துக்குற உங்ககிட்ட ஒன்னு சொல்லுவ நீங்க யார்கிட்டயுமே சொல்லி சொல்ல கூடாது சேரிங்களா யார்க்குமே சொல்ல கூடாது
பாத்துக்க சொல்லுங்கங்க கொஞ்சோ எ தங்கச்சி வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்றா
செரிங்க உங்க தங்கச்சியுமே கொஞ்சோ ஓவருதாங்கங்க கை வாயெல்லா ஒரு எட
அப்டி
இல்லைங்க கையி வாயிலா ஒரு எடத்துல நிக்கவே மாட்டேக்கு அவோ எப்ப பாத்தாலு கை பிடிச்ச மாரி இப்டி இப்டி பண்ணிட்டே இருக்காங்க
அவளுக்கு பொறந்ததிலிருந்து பிடிக்காது ச் பொறந்தவொன்னே
பொறந்தவுனே உங்க அம்மா வந்து உங்க வாயில என்ன வெ
எங்க அம்மாவே எ வாயில வந்துட்டு தேன் வெச்சாங்க
என்ன வெச்சாங்க ஸ்பூனா
தேனு தேனு
தேன் வெச்சாங்ளா எங்க அம்மாவு அந்த பொண்ணு எங்க அம்மாவு அந்த பொண்ணோட அம்மாவு ஒண்ணுதா ச்
ம்
உங்க அம்மா வெச்சது ஒரு இது மாரி ச் எல்லா கலந்து ஒரு மாரி நடனம் மாரி வச்சுட்டாங்க
செரிங்க செரிங்க
நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க
ம் ம் இல்லைங்க நம்ம இப்டி சிரிக்கிறனால சொல்லலலைங்க நானு ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு
ஒரு நிமிஷங்க பிளீஸ்ங்க அங்க இது இருக்குலீங்க ச் நேத்து நீங்க கூட குடுத்து உட்டீங்கல்ல எ தங்கச்சி கிட்ட ஒரு மருதாணி
ஆமாங்க
வாயில வச்சிருந்தாங்களா அமிக்கி உட்டன்னா வாய்க்குள்ள போயிருச்சு
இந்த இந்த பேசுனதே இப்ப நம்ம வேஸ்ட்டுங்க இப்டி சிரிச்சுட்டே இருந்தானா எடுத்துக்க மாட் டாங்க இங்க
எடுப்பாங்க எடுப்பாங்க நீங்க கவலப்படாதீங்க
நீங் அவ்ளோ சிரிக்கக் கூடாதுங்க அதுக்குன்னு பேசவே இல்லங்க சிரிச்சத் தாங்க ஜாஸ்தி
இல்ல நீங்க சொல்ல வந்தத மட்டு சொல்லுங்க
இல்லிங்க நா இப்ப சொல்லலங்க நா அப்றோ அடுத்த இதுல சொல்றேங்க
ஒரு மாரி இதாயிருங்களா கொஞ்சோ பெரிய கதைங்களா
ஆமாங்க ஆமாங்க
இன்னிக்கு நா வீட்டுக்கு வந்து என்னாலா தெரியுமாங்க பண்ண மொகத்துக்கு அது இதுன்னு போட்டன்னா வெள்ளையாவருக்கு ஆனாலு என்னோட ஒரு இது இருக்காங்கல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவுங்க இருப்பாங்கல்ல இந்த எக்ஸாம் எழுத
ஆமாங்க
அவுங்கள மாரி கருப்பாதா இருக்க
ம் சேரிங்க சேரிங்க
நா அவன விட்டுட்ட என்ன பண்ண என்ன பண்ண அதா இப்ப வர மாட்டிகுது
சேரி பரவாயில்ல விடுங்க இருக்கற தான இருக்கு
ம் ம் அவுங்க பாட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல ஏதோ வந்து சமையல் அறையில சத்தோ வருது இன்டுகிட்டு ஆ
எங்க வீட்ல என்ன தெரியுமாங்க எங்க தாத்தா வந்துட்டு கீர பழமெல்லா வாங்கிட்டு வந்தாரு வரும்போது இங்க எங்க பாட்டினாலையு எந்துருச்சு நடக்க முடியாது எங் தாத்தா வந்தவொன்னே எந்துருச்சு அப்டியே கட்டில்ல உக்காந்துட்டு பைய வந்து கைய கொடுக்கறது கையி குடுக்குற மாரி கைய கைய நீட்டிட்டு வந்துருக்காங்க இது தாத்தா வந்து உன்னால எதோ எந்துரிச்சு நடக்க முடியுமா இப்ப நா குடுத்த நீ வாங்கிட் போய் உள்ள வச்சிருவியா அப்புற என்ன பெசாப் படுன்னனு சொல்லி திட்டிட்டாருங்க ம் சேரிங்க செரிங்க